ஹலோ ஆ சொல்லு என்ன பண்ணிட்ருக்க
நா நல்லாருக்க நீ என்ன பண்ணிட்ருக்க
நா இப்பதா சாப்ட்ட நீ சாப்ட்டியா
நா சாப்ட்ட இப்பதா வ ஸ்நாக் சாப்ட்ட சமைச்சு முடிச்சா இன்னு சாப்பில்ல
அங்க இன்னா சமையல் இன்னிக்கி
வெள்ளிக்கெழமல்ல அதனால சாம்பார் வச்சுட்டு உருளக்கெழங்கு கறி பண்ண
சேர் செரி
நீங்க என்ன சாப்பிட்டீங்க
நா இங்க புளிசாதோ
புளி சாதமா
ஆமா வீட்டுக்காருக்கு கால்ல செஞ்சனா அதனால புளிசாதம் செஞ்சுட்டு சேத்து செஞ்சுட்ட மதியதுக்கு காலைல தோச இப்ப புளி சாதம்
சூப்பர் சூப்பர் புளிசாதல்லா அந்த மழ பெய்யும் போது சாப்ட்டாதா அதிகமா வெயில் இருக்கும் போது புளிசாதம் சாப்ட்டா எப் டி புடிக்குதுன் தெர்ல எனக்கு ஒனக்கு
இல்ல ரொம்ப நாள் ஆயிடுச்சு
ஆ
சரின்னு இன்னைக்கு செஞ்ச
நா கொஞ்சோ எங்க வீட்ல ஒரு சின்ன கொல்ல இருந்தது ஒனக்கு தா தெரியுமே அதெல்லா கொஞ்சோ சரி பண்ண இன்னைக்கு
என்னா கிளீன் பண்ணீங்ளா
ஆ சும்மா கிளீன் பண்ணிட்டு இந்த கத்திரிக்கா செடி வெண்டிக்கா செடி வெண்டிக்கா வெதல்லா போட்டு கொஞ்சோ தோட்டோ உருவாக்குன் ஒரு ஐடியா
செரி
அது எல்லாத்தையும் கொத்தி கித்தி கொஞ்சம் டயர்டா ஆயிட்ட அதனால லேட்டா வந்து இப்ப தா சமச்ச அன்னால சாப்பிடல இன்னு ஸ்நாக்ஸ் சாப்ட்டு இருக்க
ஓ எப்பிடி இன்ன குரோ பேக்ல வச்சு வளக்குற மாரியா
இல்லல்ல குரோ பேக் முன்னடி தா குரோ பேக்ல வச்சி வளத்துட்ருந்தா மாடிலருக் க்கும் போது இப்பல தா நமக் கு கொள்ள கொஞ்சமா அந்த எடம் வாங்கனும்ல அதுல கொஞ்சம்
ஆமாமா ஓ சேரி செரி செரி
ஆ பக்கத்துல ஆறா அதனால நல்லா அங்க தன் தண்ணி வசதி இருக்கு நீங்க எதும் அந்த மாரிய செடில்லா வளக்கணுங்கிற ஐடியா இல்லையா நல்லா இன்ட்ரெஸ்ட்டா இருப்பீங்ளே
இல்ல இருக்கு இங்க வசதி கரெக்ட்டா இல்ல சும்மா வாசலேன்னா ரெண்டு மூணு பூச் ச்செடி மட்டு வச்சிருக்க நம் இந்த மணி பிளான்ட்டு அப்புறோ அன்னைக்கி இந்த பொன்னாங்கன்னிக்கீர வீட்ல வாங்னோ சமைக் க்லான்னு அத அப்டியே தொட்டில வச்ச அது வளந்துருக்கு
நல்லது அத பொன்னாங்கன்னிகீர கண்ணுக்கு எவ்ளோ நல்லது தெரிமாங்க உங்குளுக்கு
ஆமா ஆமா நல்லதுதா இது தம்பிதா வீட்ல என்ன பண்ணிறா எதாவ்து செடி வச் ச்சாலு ஒரு தடவ உங்க வீட்ல இருந்துதா நா கத்தால செடி எடுத்துட்டு வந்த ஞாபகம் இருக்கா
ஆமா ஒரு சின்னோண்டு செடி எடுத்துட் போனீங்ளே
அது மொளச்சு எதோ ரெண்டு மூணு எல வந்துகிட்டு தா இருந்துச்சு இவ அத புடிச்சு தோண்டி வச்சுட்டா திருப் ப்பி நட்டு வச்சிருக்கா அத அது வருமா வராதா என்னன்னு தெரியில
என்னட்ட இன்னு அந்த செடி இருக்கு அது நெறைய குட்டி குட்டியா அந்த அ மொள கட்டி வந்திருக்கு நீங்க அத எடுத்துங்க அடுத்த தடவ வந்தீங்ன்னா
ஆ செர் செரி நா வரப்ப எடுத்துட்டு போற
ம் சேரி சேரி நாங்க வீட்லயே போட் டு வெளைற செடியா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே சாப்பாடெல்லா ருசியா இருக்குமேனு அதுக்காக ட்ரை பண்ணோ
இது நல்லதுதா
ம்
ஏன்னா வீட்ல இருந்து செய்யறப்ப சத்தூ நல்லா கெடைக்கூ நம்ம வந்து ரொம்ப ஒரொல்லா போட மாட் டோல்ல
ஆமா அதுக்காக தா எல்லாத்துலயுங்க ஒரு வாழப்பழம் போய் நேத்தி வாங்கிருக்கோ மாம்பழொ வாங்கிருக்கோ ரெண்டூ அந்த சீப்ப காயா வாங்குணோ அதாவ்து தூக்கி பாக்கம்போது இன்ன ரெண்டு நாள் வச்சு நம்ம சாப்புல்லா அப்டின்னு காயா பாத்து ஒரு வாழ மாங்கா மாம்பழொமு பழுத்து போய்டுதே ஒண்ணொன்னா சாப்டுவோன்னு காயா வாங்கிட்டே அந்த பஸ் ஸ்டாண்டுலேந்து வீட்டுக்கு தாங்க வந்திருக்கே அதுக்குள்ள பழுத்து பேய்ட்டு அது கேட்டதுக்கு என்னங்க அப்டின்னு ம மத்த நேரங்கள்ல விசா விசாரிக்கிற மத்த மத்த எடத்துல சொல்றாங்க இதமேரி அதுல அந்த மருந்து கலந்த தண்ணி தெளிப்பாங்களா மருந்து கலந்த தண்ணிகள தெளிச்சாங்கன்னா அது இப்டிதானா ஒரு அர மண் நேரோ போதுமா அது பழுக்கறதுக்கு
ஆமா அதுதா எல்லாத்துலயுமே இப்பதா எல்லாம் இந்த மருந்து தா பூவுலேருந்து ப பழத் த்துலேருந்து காய்கறிலேருந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கணுன் சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ரே பண்றாங்க சீக்கிரமா பழுக்குணுன் ஒரு ஸ்ப்ரே
அது பாத்தீங்கன்னாவே கண் கண்டுபுடிச்சில்லா நம்ப ஒரு ஒரு சின்ன கரும் புள்ளி கூட இல்லாம சுத்
ம் ஆமா ஆமா ஆமா ஆமா நானுமே பாத்தே நெட்ல போ பாத்த
அந் மேரி இந்த காம்பு பகுதி இருக்கு பாத்தீங்ளா வாழப்பழத்துல அது வந்து பச்சையா இருக்கணுமா மஞ்சளாருந்தா அது இந்த மாரி மருந்து போட்டதா அதல்லா சொன்னாங்க பக்கத்துல இருக்கிறவுங்க பாட்டி இனிமே அதெல்லாம் போய் வாங்காதம்மா இந்த மேரி கொள்ளையில கெடைக்கிது கிராமத்துல சொல்லிட்டு வாங்குங்க சொன்னாங்க
எங்க எப்ப பாத்தாலு கெடைக்காதுல்ல இதுனா நம்ம அவசரத் த்துக்கு வாங்கிட்டு வந்துர்றோ இது நம்ம வீட்ல ஆமாமா இப்ப ஒரு எடொ இருக்கு அப்டின்னா நம்ம கொஞ்சொ கொஞ்சொ நமக்கு தேவையானத போட்டு நம்ம வந்து வளத் க்லா இப்ப வசதி இருக் இப்ப வசதி இருக்குங்கிறப்ப நீ வந்து நல்லாவே செஞ்சு அத டெவலப் பண்ணி வுட்ருங்க
செஞ்சுறே செஞ்சுறே வேற ஒன்னு இல்ல ஒரு ஒரு முருங்க மரொ ஒரு வாழ மரொ ஒரு நாலு கத்திரிக்கா கொத்தரங்கா அந்த மேரி ஒரு நாலு செடி ஒரு பூச்செடி எதாவ்து செம்பருத்தி பூ இதுதாங்க வைக்கணுனு எனக்கு ஆச எல்லாத்தையு வத வதன்னு வச்சுக்காம இந்த அலங்காரத்துக்காக உள்ள எந்த செடியுமே நா வைக்க மாட்ட
ஆமா ஒரு மொளகா செடி ஆமா ஒரு மெளகா செடி இந்த பொன்னாங்கன்னி கீரய கெடைச்சா அத சும்மா வெச்சாலே அது வந்து எப்டின்னா அந்த
போட்டுக்லா
ஆ அது வந்து இந்த என்னமோ சொல்வாங்களே ஒட்டுவாரொட்டின்னு சொல்வாங்களே ஒடனே வச்ச ஒட்னே கள கெளம்பிடுன்னு சொல்லுவாங்கள அந்த மாரி
பசலக்கீரையா
இல்ல பொன்னாங்கண்ணி கீரையுமே வந்து பசல கீர மார்தா கிள்ளி வச்சாலும் மொளச்சிரும்
ஆமா ஆமா அது வேறு செடியா வைக்கண்லா அவசியோ கெடையாது சும்மா சாப்ட்டு தூக்கி போறேன்னு வச்சீங்ளே அழ்ஞ்சிட்டு அது எங்க போய் விழுதோ அது வந்து அப்டியே காடா மாறிடு அந்த அளவு அது நல்லா மொளைக்கும் அ
அதுவு வைக்கலா ஒரு ஓமவல்லி ஒரு துளசி அது பிள்ளைங்களுக்காக ஒண்ணு வீட்டுக்காக ஒரு மொளகா செடி மெளகா செடி எப்பயுமே காச் வச்சுக்கிட்டே இருக்கோ அது வந்து ஒரு இ அது வந்து ஒரு மூணு வருஷத்து காய்கும் ஒரு மொளகா செடி பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கணும்
கரெக்ட் கரெக்ட் நா இத யோசிக்கல மெளகாவை யோசிக்கல ஆ செரி சின்ன சின்னதா ஒரு தென்னமரம் தென்னம்பிள்ள போட்டு விட்டுருவோம் ஒரு மூணு வருஷோம் காய்கிற மாதிரி
அ அது வந்து கொள்ள கடஸ் சீல போடணும் தென்னம்புள்ள மட்டும் எப்டின்னா கொஞ்சோ கரெக்ட் கட்ட எடம் பாத்து வீட்டு பக்கத்துல போடக் கூடாது வீட்ட ஒட்டி போட போட்டுறாதீங்க மறந்தும் கூட
சேரி சேரி ஆ ஏ என்ன காரணோ
மட்ட விழும் பிள்ளைங்க பின்னால போகுதுன்னா மட்ட விழு தேங்கா விழு தலையில வந்து விழுந்துடு நம்ம வந்து கொல்ல பக்கம் போய் ஒரு அசந்து நிக்க முடியாது அவசரத்துக்கு தென்னம்புள்ள போடுறது வந்து க்கு நல்லதுன்னு நெனச்சாலுமே நமக்கு அதுல ஒரு டிராபேக்கும் இருக்கு இதுனால
ஆ எங்க மாமியார் வீட்ல இருந்து நெறைய தடவ அத நா அனுபவி வச்சிருக்கே ஒரு தடவ தம்பிய வச்சுக்கிட்டு அடுப்பு ச சமைச்சிக்கிட்டு இருக்குறப் இப்ப என்ன ஆச்சு ரெண்டுஅடுப்பு ரெண்டு அடுப்புலையும் ஒரு ஒலையும் ஒரு கொழம்பும் கொதிச்சிட்டு இருக்கு தம்பி வந்து அழுதானு தூக்கி வச்சுட்டு அடுப்புல உக்காந்துருக்கேன் மேல தென்ன மரத்துல இருந்து ஒரு மட்டை கரெக்டா வந்து விழுந்தது ரெண்டு அடுப்புக்கும் எடையில விழுந்துச்சு நா முன்னாடி ஒக்காந்துருக்றே எ மேல படல தம்பி மேலயும் படல ஒரு பிரச்சனையும் இல்ல ஏதோ நல்ல நேரம் ஒண்ணும் ஆகல இருந்தாலும் அப்ப கூட யோசிச்சேன் என்ன இப்டி ஆயிடுச்சு ஒருவேள ஒரு செகண்ட் ஒரு இதுக் ஒரு என்ன ரொம்ப டிஸ்டன்ஸ் இல்லயே ஒரு இன்ச் தான லைட்டா வந்து தலையில பட்ருந்தா கூட புள்ளைக்கு அடிபட்ருக்கோம்ல பச்ச கொழந்தை ஆறு மாசத்து பிள்ளைல வந்து பட்ருந்தா என்ன ஆயிருக்கும்
பொதுவாவே சொல்லுவாங்க அந்த மாரி மட்டல த தலையில விழக்கூடாது
ஆமா கண்டிப்பா பச்சப்பிள்ளைக்கு என்ன ஆகும் நம்மள விட பச்சைப்பிள்ள இன்னு ரொம்ப உதார்ல இருக்கும் எனக்கு அப்ப தோணுச்சு ஐயோ நம்ம பக்கத்துல வளக்க கூடாதுன்னு சொல்றாங்கன்னா அதுதா காரணோ அன்னைக்கு யோசிச்சது இது ஓடுறது போடுங்க ஆனா கொள்ள லாஸ்ட்ல போட்ரணு
சேரி சேரி கடைசியா போட்டுட்டு இது பண்ணுவோம் நல்ல ஐடியா தா ஒரு தென்னம்பிள்ள வச்சுட்டு முருங்க முருங்க முன்னாடி வக்கலாம்ல அது ஒன்னும் பிரச்ச
முருங்கல்லா பிரச்சனையே கெடையாது என்ன முருங்கை மரம் வச்சாலுமே ஒரு வேலி முருங்க மரோ வாசல்ல வக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க போலவே
அதான் நெறைய பேர் சொல்றாங்க ரோட்டு சைடு இருந்ததுன்னா
ஏ எந்த காரணமும் எனக்கு தெரில மொசுகட்ட வரும் அதுதா ஒண்ணு வேற எதுவும் இல்ல
ஆ இப்ப வாசல்ல இருந்தா அந்த பேச்சு சத்தத்துக்கு நல்லா வளருங்கிறாங்க
ஆமா ஆமா நல்லாதான் வளரும் அப்பப்ப வந்து நம்ம செஞ்சுக்கலாம் சரி பண்ணிக்கலாம்
ம் ம் என்ன கொழந்த அழுவுற மாரி சத்த கேக்குது
இல்ல இல்ல தூங்கிட்ருந்தா எதுவு கனவு கண்டுருப்பா போல இருக்கு திடீர்னு தா அவள தானே சமாதானப்படுத்தியாச்சு பசங்கள வச்சு மேனேஜ் பண் ல்லத்துக்கு கொஞ்ச கஷ்டோந்தா சின்ன அந்த
கஷ்டோந்தா ம் கொஞ்ச நாள் போயிடுங்னா அப்பற நம்பள பாத்துக்கு நறைய வேலைய நம்ப கொழந்தைகலே நமக்கு செஞ்சு குடுக்கு நம்பிக்கையோட இருப்போ அப்டியே
ஆமா ஆமா செய்வாங்கத இப்ப கூட காலையில மாப்பு போட்டுட் இருந்தாங்க இவங்க பாப்பா
யாரு உங்க சின்ன பொண்ணா
ஆமா எங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்றா நா தா போடுவே நா தா கோலோ போடுவேன்னு உகாந்துட்டு அதே வேலதான் உக்காந்துட்டு இவ அதையே வேல தா ஏதாவது ஒரு வேல பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியது
ஏங்க உங்க எவ்ளோ பே ஹெல்ப் பண்ணிட்ருக்கு உங்க பொண்ணு
நா காலயில மாப் போட்டு முடிச்சுட்டே திருப்பி பத்து மணிக்கி மாப் போட்டுட்டு உக்காந்துருக்கா கோலலமு அள்ளி கொட்டி வச்ட்டா
செய்வாங்க மனசுல வச்சா செய்வாங்க இல்லன்னா அவ்ளோதா ஆனா செஞ்சா சுத்தமா செஞ்சுருவாங்க அத திருப்பி போய் நம்ம செய்யவே வேணா அப்டி செஞ்ருவாங்க
ஆ கரக்ட்டு கரக்ட்டு இவளு ஒரு நீட்னஸ் தெரியுது பச செய்றப்ப அவ எப்டின்னா ஒரு கேப் கிட்ட விட மாட்றா இப்ப ரெண்டர வய்ஸ் தா ஆனா செய்யறப்ப அதையுமே பர்ஃபெக்டா செய்ணுன் செய்றா ஓகே பரவால்ல நம்ம சொல்லியே கொடுக்கல தானா தா பாத் த்து செய்யுது என்ன பாக்கறோமோ அத அப்டியே பண்றா
ம் ம்
ம் இல்ல அப்டின்னா கைல ஒரு கோனாது ஒரு பொட் டாது கைல எடுத்து வச்சுக்க வேண்டியது நெயில் பாலிஷ் கோனு பொட் டு கால்ல அந்த மெஹந்தி ஆர்டிஸ்ட் மாரி உக்கார்ந்துகிட்டு போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது இப் பவே அவளுக்கு அந்த ஆர்வோ இருக்கு
பியூட்டிஷின் ஆயிட போது
ஆ போனா போகட்டுமே பியூட்டீஷின் ஃபேஷன் ஆர்டிஸ்டுக்கல்லா எவ்வளவோ இது இருக்கல ஃபேஷன் டி டிசைனிங் இந்த மாரி போனா எவ்ளளோ இருக்குல்ல இப்ப இப்பல்ல சுட்ச்சிவேஷன்ல அந்த இதுவே வந்து ரொம்ப நல்லா போயிட்ருக்குல்ல
கரக்ட்டு கரக்ட்டு எல்லாரு ஒரே படிப்ப டாக்டரு இ ன்ஜினியர் இப் டியே போயிட்டுருக்கிறது தான வேலை இல்லாம போனதுக் கார்ணமே
உண்மதா
ம் மாத்தி சூஸ் பண்ணோம்னா டக்குனு செட் ஆயிடு
உண்மதா உண்மதா அவுங்க விருப்ப என்னவோ அதுக்கேத்த மாரி இருக்கட்டு நம்ம போய் அவுங்கள்ட கம் ப்பல் பண்ணி இத படிங்கன் சொல்றத விட அவுங்களுக்கு விருப்பப்படி படிச்சா நல்லதுதா இதுக்குதா போகணு அப்டி சொல்ட்டு கம்பல் பண்ண கூடாது
மே இப்ப படிப்பல்லா எப்டிங்க இருக்கு புள்ளைங்களுக்கு நல்லா படிக்கிறாங்களா
ஆ பைய நல்லா படிச்சிட் இருக்கா இவ அடுத்த வர்ஷந்தானே ஸ்கூல் போடணு
ஆமா ஆமா சொன்னீங்க நல்ல ஸ்கூல்லா பாத்து சேத்துடுங்க
ஆ ஆமா இப்ப அடுத்த வர்ஷ இவ்ளுக்கு ஆர்டில ட்ரை பண்ணி போட்டா தேவலான்னு இருக்கு
செரி நல்ல நல்ல ஒரு திட்டந்தாங்க அது சேத்து வுடுங்க சேத்து வுடுங்க
ஆ அதுக்குள்ளததா இப்பயே கொஞ்சோ கொஞ்சோ ரெடி பண்ணி வச்சிருணு ஏனா அந்த சமயத்துல போய் அவ போய் அலைஞ்சிட்டு ரு போ முடியாதுல
ம் ம் ம்
கரெக்டா அந்த ஆதார் கார்டு வருமான சான்றிதழ் இதெல்லா அப் ப்ளே பண்ணி வச்சுட்டா அந்த டைம் வேணா ரேனியூ பண்ணிக்கலா வேணா கூட அந்த டைம்க்கு அப்ப போய் அலையறத விட இப் இப்பவே எல்லத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கணு ஸ்கூலுமே எதுக்கு கெடைக்குனு விசாரிச்சு வச்சுக்கணுட்டு இருக் த
அ
இப்ப அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல எந்த ஸ்கூல்ல வேணாலு சேக்கலா அப்டிதான அது
அஞ்சு கிலோமீட்டர் ல்லா ஆரம்பத்துல இப்ப எதோ ஒரு கிலோமீட்டர் அப்டின்னு சொன்னாங்க நா விசாரிச்சுட்டு சொல்றேங்க
ஆமா இப்ப பக்கத்துல எதுத்த வீட்ல கூட அப்டிதா அந்த பையே இப்ப பக்கத்துலதா ருக் கு ஸ்கூலு ஆ அந்த பையனுக்கு ஆர் டி ல கெடைக்கல அப்டின்னுட்டாங்க டிஸ்டன்ஸ்ல அது எதோ மேப் மாதிரி போட்டு பாக்குறாங்க போல இருக்கு
என்ன இந்த இப்ப என்ன பண்டாங்க எல்லாத்துலயுமே அந்த கூகுள் மேப்ப போட்டு வுட்டுறாங்க லொகேஷனு எங்க இருக்கமோ அது அந்த இத காமிச்சிருது
ம் ஆமா நீங்க சொல்ற மாரி தா ஸ் சொன்னாங்க அவுங்களு ரிஜெக்ட் ஆயிட்டு அப்டின்னு
ம் ம் நா புள்ளைய சேக்கு போது தெரிஞ்சுக்கிட்டே
ஓ சேரி சேரி
சேரிங்க இப்பதா லேசா பசிக்குதுங்க எனக்கு
சேரி சேரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க ஒடம்ப பாத்துக்கோங்க
சேரிங்க சேரி